ஹலோ
ஆ சொல்லு சொல்
ப்ரோ உங் ஃப்ரெண்ட்ஸ்லா எப்டி அ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார்னா இருக்காங்களா சின்ன வயசுலருந்து இப்போ இருக்கரிக்கோ யாராச்சி
சின்ன வயஸ்லர்ந்து இப்ப வெரிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டே
ம்
சம்ம க்ளோஸூ
எல் கே ஜி யு கே ஜிலர்ந்து ஒன்னா படிச்சீங்களா
அப்டி கெடையாது நா வந்து எ ஃப்ரெண்டு வந்து நாங்க மூணு பேரு அவ வந்து ஒரு பொண்ணு என்னோட ஒரு வய்ஸ் சின்ன பொண்ணு ஆனா ஏ ஏன் கூட தா படிக்கிறா அவ
ஆ
இன்னொரு வந்து இவ்ங்களோட ஒரு வய்சு பெரி பொண்ணு
ம் ம் ம்
அவ வந்து கேடி ஸ்கூல்லதா படிச்சா நானு அங்கதா படிச்சே ப்ரைவேட் ஸ்கூல்ல படிச்சோ
ம்
இங்க கவர்மெண்ட் ஸ்கூல படிச்சா ஒரு ஃப்ரெண்டு நாங்கெல்லா ஊரு ஃப்ரெண்டஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கெடையது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுன் பாத்தா ஒரே ஃப்ரெண்டு மட்டுந்தா அவ வந்து இப்ப காலேஜ் வந்து வேற படிக்கிறா நாங்க கேஜில இருந்து ட்லொல்த்து வரிக்குமே ஒரே ஸ்கூலு தா
நா வந்து அ எல் கே ஜி டூ சிஸ்த்து ஒரு ஸ்கூலு அம் அ அதுக்கப்புறோ சிக்ஸ்து டூ டென்த்து ஒரு ஸ்கூலு லெவன்த் டூ ட்வெல்த்து ஒரு ஸ்கூலு
ங்க கேஜில இருந்து தேடு வரிக்கு ஒரு ஸ்கூலு போர்த்துலந்து ட்வெல்த்து வரிக்கு போர்த்துலந்து ஃபிஃப்த்து வரிக் ஒரு ஸ்கூலு அத்க்கப்புற சிக்ஸ்த்துலந்து டுவெல்த் வரிக் ஒரே ஸ்கூல் தா
ம்
எங் ஊர்ல இருக்கலா எல்லாமே எங்களுக்கு
ம் ம்
ங்க ஊர்ல காலேஜ் மட்டதா வெள்ல போற மாரி இருக்கு மத்தபடி ஃபஸ் ஸ்டான் பால் வெடி ஃபஸ்ட் ஸாண்டடு ட்வல்த் வரிக்குமே இருக்க எல்லாமே
ம் நானு சுமு மட்டு லெவன்த்து ட்வெல்த்து மட்டும் நானு சுமு ஒன்னா போவோ ஃபிஃப்த் வரிக்கு ஒன்னதா படிச்சோ நடுவுல இந்த சிக்ஸ்த்து டூ சவ இது டென்த்து வெரிக்கு தா என்ன மாத்தி வுட்டாங் நா மட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கலா அவுரு வந்து இங்க பட்ச்ச கெட்டு போய்டுவாரா அதனால அவுருதிக்கும் போய் ப்ரைவேட்ல சேத்து வுட்டாங்க
ம்
என்ன தூக்கினு வந்து இங்க போட்டு விட்டாங்க அவரு மட்டு ராமகிருஷ்னால படிச்சாரு அப்புறமே வந்து இங்க லெவன்த் டுவெல்த்து தமிழ் மீடிய இல்லன்னு சொல்ட்டுதா என்ன லெவன்த் டுவெல்த் அங்க மாத்துனாங்க இல்லனா இங்கதா படிச்சிருந்துப்பே வீடு பக்கத்துலே அப்டியே எப்டி சொல்றது நைட்ல பாத்தேனா வந்து பெரிய அரண்மன பேய் விடு மாரி இருக்கு ஆப்போசிட்ல அதுமேரிதா இருக்கு அனா இப்ப மரல்லா இருக்கு இருக்கறதுலா அவ்ளோ தெரியாது ஒரு சில ஒரு ரூம்ல லைட் நிறுத்தாம போயிடுங்க பசங்க அந்த ரூம்ல லையிட் எறியும் பாரு அந்த நேரத்துல பாத்தா பயமா நம்க்கு லைட்லா போட்டு போட்டு போவு ஜன்னெல்லா டம டமனு
ஆ
பசங்க எந்தி டைம் கத் திக்குனே இருக்குக ம்
பசங்களா இப்ப கத்திட்டு இருப்பாங்க நீ ஸ்கூலுக்கு அப்ப எப்போ ஓப்பன் பண்ணுன்றாங்கள லேட்டாதானே போவீங்க ஸ்கூலுக்கு
எது இங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கா நா இங்கதா இருக்கு எங்க வீடு நா நினைச்சா ஒம்பது மணிக்கு கூட போலா அனா எட்டு மணிக்கே அங்க போய் உக்காந்துருவே
ஏ
எனக்கு அப்பல்லா ரொம்ப பிடிக்கு அந்த ஸ்கூல் இங்க வந்து வந்து பாத்தா தா உனக்கு தெரியு ரொம்ப அழகா இருக்கு ஸ்கூலு உள்ளயே வந்து நறைய பூங்கா நறைய இருக்கு போவே ஆசையா இருக்கு ஸ்கூலுக்குலா அது மாரி எ ஃப்ரெண்ட்ஸ்லா கொஞ்ச சீக்கிரமா வந்து நாங்க ஒரு கேங்கா வந்து கால கதை பேசறதுக்கு போவோ வேற என்ன சும்மா உக்காந்து எதனா ஸ்டோரி பேசசினு கதை பேச சீக்கிரமா போயிடுவோ ஜாலியா இருக் கோ அப்புற வந்து நவாப்பழ சீசன்ல நவாப்பழ எல்லா பொறுக்கறதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ்லா காலைல சீக்கிரமா கெளம்பி வந்து ஸ்கூல் பக்கத்துலயே ஃபாரஸ்ட் இருக்கு ஆ ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு ஸ்கூல் பக்கத்துலே
ஐயியோ
ஆ ஃபாரஸ்ட்னா நல்லா இருக்கு அந்த எடோ உள்ள அது உள்ள யாருக்கு தெரியாம போய் செம்ம நாவ பழமரம் இருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கு அப்பல்லா நாவ பழோ இப்பவுமே பிடிக்கு நறைய நறைய வெரைட்டியான மர இருந்துது ஆனா ஒரு ரெண்டு மூணு காய்தா கா கடுப்புல வெட்டிட்டாங்க ஒன்னுமே காய்க்க மாட்டிக்குது ஆ இருக்க கூடாதுனுதா சொல்லுவாங்க அப்டிதா சொல்லி வெட்டிட்டாங்க அது வெட்டனுக்கப்புற எடமே காலியான மாரி ஆயிச்சு ரோட்ல இப்ப அங்கதா அந்த ரூம்லதா அந்த ரூம்மோட ஜன்னல்லாண்டதா இருந்துச்சு இப்ப அப்டியே காலியா இருக்கு காத்தோட்டமா ஹலோ எனக்கு நவா பழோலா புடிக்குமா அங்க போய் நறைய வெரைட்டியான மரல்லா இருக்குல்ல ஒன்னு சின்னதா இருக்கு ஒன்னு பெருசாருக்கு டேஸ்ட்டு மாறுல்ல
ம்
மரோ ரொம்ப ஆசை அப்பல்லா ஃபோன் இல்லல்ல அந்த டைம்ல்லா
ஓ
அந்த மரத்துல அப்டி காயி கீழ வரைக்கு அப்டி தொங்கும் நாப்பழ மரத்துல அப்டி கீழ அத பாக்கவே அது எங்ளுக்கு சாப் ரமோ இல்லயோ அத பாக்கவே ஆசையா இருக்கு ஆளுக்கு ஒரு கவர் வெச்சிருப் உ வேற அதுவு நாங்க அப்ப கரிலாடு கரிலாடு சொல்லுவோ அந்த பழத்தை நல்லா திக்கா இருக்றத
கருப்பார்க்றத பாத்து பறிப்போ சண்டைல்லா போடுவோ அப்புறம் வந்து அவங்கவுங்க பரிச்சிது எடுத்துன்னு வந்து கிளாஸ்ல வெச்சி பங்குட்டு உனுக்கு பத்து எனக்கு பத்து அ பெருசு சின்னதுல இருக்கல்லா மரோ
ம்
அதல்லா எடுத்துனு வந்து பங்குட்டு தன் தனிய எடுத்துப்போம் ஆளுக்கு ஒரு காவரு வெச்சிருப்போ ஆளுக்கு ஒரு
எனக்கு நாவப்பழோன்னா ரொம்ப புடிக்கு நா ஆச ஆசயா வாங்கினுந்து வெச்சே எப்ப
ஆனா ஆஹ்
துக்கு முன்னயே ரெண்டு வாரோ இருக் தம்பி அப்டியே ஒன்னு கூட வெக்க அவ்ளோத்தையு மொத்தமாவே சாப்டா அதுக்கு ஒரு சண்ட எங்க வீட்டுல
எங்க வீட்டுல வாய்னு வந்தாங்க இந்த டைம்ல வாங் கூடாது ஐப்ரட்டு நல்லாவே இருக்காது நார்மல் நாட்டு இதுதா சூப்பரா இருக்கு ஐப்ரட் வாயினு வந்தாங்க நல்லாவே இல்ல
தாங்க எங்கஊர்லயே நாவப்பழ மரோ இருக்கு என் காலேஜ்ல அதோட சூப்பரா இருக்குப்பா ன்னா காலேஜ் வந்து ஜாயின் பண்ணதுல ஆகஸ்ட்டு தா
சொன்னா சோ சொல்லி இருப்பா இடுக்கு அப்டில்லா
நெறைய்ய மரோ இருக்குன அவ மெஸ்ஸுக்கு அந்த அவங்க பால்டெக்னிக்கு வழியா போறது அடி வழி நெடிக்கும் புல்லா நாவ்ப் பழோந்தா கீழயே தொங்கு கொட்டிட்டு கெடக்கும் நா காலேஜ் ஜாயின் பண்ண புத்சுல ஃபேரண்ட்ஸ்ஸெல்லா வந்தாங்க ஒரு நாளு பசங்க எல்லா பேரண்ட்ஸ் எல்லா வெளியேப் பேரண்ட்ஸ் எல்லா பொருக்கினு வந்தாங்க ச்சாகிது ஆனா எது நசுங்கல புழு எதுவுமே கிடையாது ப்ரெஷ்ஷாருச்சி
நாங்க படிச்ச காலத்துலயு இருந்தது ஆனா வந்து பசங்க பொறுக்கி சாப்படலான்னு சொல்ட்டு இந்த நாலா பக்கமும் இந்த அஹ் இந்த கிரீன் கலர் ஒரு இந்த இது இருக்குல்ல ஸ்கிரீன் மாரி அத போட்டு பொருக் டீ சாப்பல்லான்னு சொல்ட்டு வெச்சிருந்தாங்க அதுதல்லா வச்சு இல்லியா
ஆ
இல்ல
புரில
அந்த ஸ்க்ரீன் மாரி போட்டு வச்சிருப்பாங்க கீழ வந்து கொட்றப்ல்லா ஸ்கிரீன்ல வந்துவுழு அப்டியே எத்து பொருக்கி சாப் ட்ருலாம் மண்ணுல விழாம இருக்கிறது ஐய்யய்யோ மண்ணுல விழுந்து வேஸ்ட் டுலா போவாது அது எப்டி கழுவி சாப்டுவாங்களா
தெரில மரத்துல ஏறி பறிப்பாங்க ஆனா பேரண்ட்ஸ் நெறைய பேர் பொறுக்கினுருந்தாய்ங்க எங்கப்பா வந்து எங்க இங் ஜாயின் பண்ணரத் அப்பா கூடவாரு ஆஹ் நாப்பழோ மர்த்துலருக்குமா நெறைய பூவலாருக் பொறுக்குறாங்க அப்பா நீ எதுக் புக்காரு பரிச்சனா நால எது பொறுக்கல பாத்தமா அப்டின்னு வாருயெங்கப்பா
எனக்கு ரொம்ப புடிக்கு நாவப்பழோந்தா எந்தப் ஃப்ரெண்டு வீட்டுல சொன்ன இல்ல அவன் வீட்ல நாவப்பழோ செம்மையா இருக்கு அவன் கிலோ கணக்கல எடுத்துட்டு வந்து குடுப்பா நாங்க சாப்ட முடியாம சாப்ட்டு ஃபிரிஜ்ஜெல்லா வச்சு சாப்புட்னு இருப்போ நெறைய நாவப்பழோ மேல மரத்லயே ஏறு அது அது குட்டியா இருக்
அ
அ மரத்லயே ஏறு மரத்லயே ஏறி எல்லாத்தயு பறுச்சு கர்ப் கர்ப்பா இருக்கு சூப்பரா இருக்கு
எனக்கு ரொம்ப புடிக்குங்க அதா சொன்னே ரொம்ப புடிக் எங்க ஊர் மரத்துல கூட இருக்குமா எ ஊர் மரத்துல பசங்களா பசங்களா ஏறி ப குடுப்பானுங்க உப்பலா போட்டு சூப்பரா இருக்கு ரொம்ப பிடிக்கு எனக்
அது மாரி நெறையா சொறி இருக்கு பசங்க அ முப்பது ரூபாக்கி ஆ ஆ இங்கதா சொன்னேல கவர்மண்ட்ஸ் ஸ்கூல் வாசல் ஃபுல்லா இத்தா விப்பாங்கல்லே சீசன் டைம்ல செம சூப்பரா இரு கு இங்க இங்க தெருவுலதா விப் துன்தா போவாங்க அவுங்களு தெருஞ்சவங்கதா அவ்ங்கிட்டயு வாங்குவோ அந்த டைம்ல எங்க எங்கயோ இருந்து யார் மூலியமாவாச்சு எப்பினா நவா பழோ கெடச்சுறு
என ரொம்ப புடிக்கு அது கெடைக்கவே கெடைக்காது ஆனா டைமே கெடைக்காது எனக்கு கெடைக்கவே கெடைக்காது ஆனா எனக்கு ரொம்ப புடிக் நவாப்பழமே கெடைக்காது எங்க ஊர்ல இருக்க பசங்க வேணா பருச்சாங்கனா குடுப்பானுங்க அது ரெம்ப லைட்டா க கருப்பா இருக்கு ரொம்ப கருப்பா இருக்க பழந் தா டேஸ்ட்டா இருக் பிடிக்காது நானே வீட்ல சாப்
நாளு பறிக்கிற பசங்கல்லா ஆமா அவனுக தா பருப்ப எடுத்துக்குனு நமக்கு செங்கா அப்பிடி தா குடுப்பாங்க
ம் அது பருப்புமாக இந்த பேனாதா காலேஜ் தா காலேஜ்ல தா பாத்துருக் பழைய ஃப்ரெண்டு சொல்து காய் விட்டுகுதுடி பாத்துட்டு வந்துகிறே போய் பாத்துனு வந்து பறுச்சுன்னு வந்துரு முடிய மாட்து கண்டிப்பா போய் பறுச்சு திங்கனு ஒருநாளாவது
நாங்களா ஸ்கூலுக்குல்லா கப்புலா எடுத்து போவோ கவரு கப்பு எல்லா ரெடியா வச்சுருப்போ உப்பு மொளகாதூள் என்னன்னமோ போட்டு சாப்புடுவோ உப்பு மொ இந்த உப்பல்லா போட்டு
அந்த மல்லாட்டு சீசன் அப்ப எல்லாரு மல்லாட்டு அதா க்ளாஸுக்கு மலாட்டா சீசன் வருவாங்கள்ள அப்ப க்ளாஸ்ல எல்லாரு மல்லாட்டா எடுத்துக்குனு வருவாங்க உருச்சு சாப்டுவோ க க்ளாசுக்கு ஃபுல்லா மல்லாட்டா தோழு வாசோ மாங்கா சீசனப்ப மாங்கா எடுத்துக்குனு வருவாங்க கத்தி உப்பு மொளகாதூள் இருக்கு கத்தில அது வெ வெட்டி சாப்டுவோ செம டேஸ்டா இருக்கு இப்ப நாபழ சீசனு அடுத்தது
சமச்சுர்பாளுகளே ஒருத்தங்க கத்தி ஒருத்தங்க மொளகாத்தூளு ஒருத்தங்க உப்பு
நா அதல்லா நாளா எதுமே எத்திக்க மாட்டே கட் பண்ணி மொளகாதூளு உப்பு குத்தாங்கன்னா எத்து சாப் ஏ பேக்ல பாத்தா சீப் இருக்கு ஐலைனர் இரு கு கிளிப் இருக்கு லைட் குச்சிக்கு அவ்ளோதா
மேக் அப் செட்டு அவ்ளதா ஆ
எது வச்சுக்க மாட்டே ஏனா நா தலல்லா குளுச்சுட்டு போனா ஃப்ரீயா இருந்தாதா போவே த கசகசனு
கரெட்டுதா
ஆ
என்னா ஓடுது யம்மா காலேல இருந்து சில்லுனு இருக்கு வெய்யயே கால் வலிக்கு சூப்பரா இருக்கு கிளைமட்டு நல்லா வெள்ல போனா லைட்டா ஊம வெயில் சொல்வாங்கள்ள அப்டி காயிது ஆனா நல்லாருக்கு வீடே சூப்ரா இருக்கு கால்ல இருந்தே சில்லுன்னு வெள்ளயு கா ஃபேனே போட வேணா அவ்ளோ காத்து வருது ஜன்னல தொரந்தாலே
ஆமா மழ பெய்து இங்க தூரல் போடுது இப்பதா துணிய எடுத்துட்டு வந்து உள்ள போட்டே
ஆ ஆ மழ பெய்ல ஆனா நல்லாருக்கு சூப்ரா இருக்கு இந்த மாரி நா நெனப்பே இந்த மாரி நாளுக்குல்லா நெறையா வண்டி போனா கூட இந்த இரும்புலா ஏத்துவாங்க வீட்ல இரும்பு ஏத்துற டைம்லா இரும்புங்க வண்டி விட்டுட்டாங்கன்னா உள்ள பிரி க்க முடியாது சரக்கு வெள்ல தா போய் பிரிக்கணு அந்த நாள்னா சம்ம வெய்ய காயு அந்த மாரி இந்த மாரி இதல்லா நனைப்போ நானு ஐயோ இந்த மாரி அன்னைக்கு இருந்தர் கூடதா அப்டி தீஞ்சிருவோ அன்னைக்கி வெயில்லே இருந்து ஒரு மாதிரி இப்டி இதே இது வாடு தோந்து போய்டு அந்த வெயில்ல இருக்கறதே கேக்குதா
ம் கேக்குது கேக்குது
ராணி இன்னைக்கு அந்த மாரி இருக்கு வெயிலு
நானே கருப்பாய் அ அந்த பட்டி டிங்ரிங் பட்டி மாவு எல்லா போட்டு வெள்ளையாகிபுடு
அடிக்கடிக்க நா அந்த முல்தானி மட்டி போட சொல்லுவ இங்க இருக்குது வேற அவன் தா வாயின்டு வந்தானே கொடைக்கானல் ச்சு எதுக்கோ போனன்னே கேரளாவோ ஏதோ போனா அப்ப வாயின்ட்டு வந்தா
கொடைக்கானல்லதா வாங்கிட்டு வந்
ஆ நா சொன்ன எடுத்துன்னு போ நீ வச்சுக்கோ ஏன்னா எனக்கு வேணா பிம்பிள்ஸ் தா நறைய வந்துச்சு அந்த ஸ்கின் டாக்
அதா நா சொன்னன அவன போய் ஸ்கின் டாக்டர போய் பாருடா ஹீட் உனக்கு ஒத்துக்லடா அதிகமா வருதுடான் சொல்லி எவ்ளவோ சொல்லிட்ட ஹாஸ்பிட்டல போய் பாருடான்
அப்பல்லா அப்பா அம்மலா கெஞ்சா கெஞ்சு அவன் கால்ல உழுந்தா கேக்கல அந்த மாரி கூப்டுவாங்க வரவே மாட்டான்
என்னா தா புள்ள வளர்க்குறீங்க எனக் புரில ஃபர்ஸ்ட்டு அது என்னா சொல்ற பேச்ச கேட்க மாட்ற பழக்கோ என்னா புள்ளைய வளக்கிறிங்க நீங்க ஆ சேர் செரி